வணக்கம்ங்க
என்ன பண்றீங்க.
ஆஹ் சும்மாதாங்க இருக்கேன் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க.
ஆஹ் நானும் சும்மாதாங்க இருக்கேன் சாப்பிட்டீங்களா.
அ சாப்பிட்டாங்க நீங்க என்ன சாப்பிட்டீங்க
ஆ நான் வந்து தோசை சாப்பிட்டேங்க.
தோசை சாப்பிட்டீங்களா.
ஆ ஆமாங்க.
ஓ ஓகேங்க என்ன தோசைக்கு என்னங்க தொட்டுக்குறதுக்கு
ஆ தோசைக்கு வந்து தேங்காய் சட்னி பண்ணேங்க.
ஓகே ஓகேங்க. நான இங்க வெண்பொங்கல் சாப் சாம்பாருங்க.
ஓ வெண் பொங்கல்னா உங்களுக்கு பிடிக்குங்களா
வெண்பொங்கல்ன்னா பிடிக்குங்க அதுக்காட்டி தாங்க வச்சிருக்காங்க வீட்டுல மனைவி ரொம்ப நாளைக்கு அப்புறம் வச்சிருக்காங்க.
ஓகே ஓகேங்க.
ஓகேங்க நீங்க வெளிய எங்காச்சி டிராவல் அது மாதிரி எல்லாம் பண்ணிருக்கீங்களா
ஆ ட்ராவல் நான் குடும்பத்தோட போனதுன்னா அதிகமா நாங்க கோவிலுக்கு தாங்க போயிருக்கோம். ருக்கும் கோவிலுக்கு ஒரு ரெண்டு மூணு இடத்துக்கு மட்டும்தாங்க நாங்க இந்த ஏற்காடு ஒரு தடவை நாங்க போயிருக்கோங்க நானு மத்தபடி அதிகமா நாங்க சொல்ற அளவுக்கு க்கு நாங்க இந்த மாரி சுத்தி பாக்குற சுற்றுலா தலங்களுக்கெல்லா அதிக போனதில்லிங்க
மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குல்ல போயிருக்கீங்களா
ஆஹ் அந்த கோவிலுக்கு இன்னு நா போனதுலிலங்க நானு நீங்க அந்த மாரி கோவிலுக்கு எல்லா போயிருக்கீங்களா
போயிருக்க போயிருக்கங்க நீங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள போவேணுங்க அதெல்லா பாத்தீங்கன்னா நம்ம வரலாறு படச்சது து இப்ப இப்போ புக்குலில்லா இருக்குது நீங்க மறக்காம மது அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துருனுனங்க
ஓ சேரிங்க சேரிங்க நீங்க வேற எங்கெங்க போயிருக்கீங்க நீங்க
நா வேற வால் ப்பாற போயிருக்கங்க வால் பாறவு போலாங்க இப்ப இந்த டைம்ல போனீங்கன்னா வால்பாறை போனீங்கன்னா சூப்பரா இருக்குங்க நல்லா இருக்கு உங்குளுக்கு
ஓ ஆமாங்க நெறைய ரீல்ஸ்ல எல்லா பாத்தீங்கன்னா அதிகமா வந்து இப்ப வந்து மான்சூன் ஸ்டார்ட் ஆனதுனால வந்து வால் பாறைக்கு தா போகணு வால்பாற ஊட்டி அந்த மாரி வந்து ஹில் பிளேஸ்லாம போனீங்கா உங்களுக்கு நல்லா இருக்குயூாயண்ட்ல பார்க கொஞ்சோ அழக இருக்குனு சொல்லிருக்கு காங்கங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்டிங்க இருந்துச்சு
அது பாத்தீங்கன்னா இப்ப ரீசன்டா போ இந்த வந்த சண்டே போனங்க சண்டேலே பாத்தீங்கன்னா அப்ப போறப்ப அது அப்டியே பனி மூட்டோம்லா அப்டியே ஃபுல்லாமே மிஸ்டாவே இருக்குங்க ஃபுல்லாமே மூடிருக்கு
ஓ சேரி
அதே நீங்க டிரவல் பண்ணி போறப்ப நல்லா இருக்குங்க ஒரு டைம் போய் பாருங்க உங்களுக்கே தெரியு உங்களுக்கு நல்லா இருக்கு
சேரி ஓகேங்க கண்டிப்பா நா போறே இது நீங்க வால்பாறைக்கு நீங்க போகும் போது பஸ்ல போனீங்களா இல்ல கார்ல போனீங்களா இல்ல வந்து டூ வீலர்ல போனீங்களா
நா டூவீலர்ல தாங்க போனோ நண்பர்களோட போயிருந்தாங்க டூ வீலர்ல மொத்தோ ரெண்டு டூ வீலர்ல போயிருந்தங்க ரெண்டு ரெண்டு பேரு அப்போ இருந்தோம்
ஓகே ஓகே அதுல வந்து எத்தனை வளைவுங்க இருக்கு அது நிறையா வளைவு இருக்கு வண்டியில போகும் போது பயமா இருக்கும்ன்னு சொன்னாங்களே உண்மைங்களா
இல்ல இங்க பயமா இருக்கது ஓட்ட தெரிஞ்சவங்க ஓட்டுனா பயம் இருக்காதுங்க இருந்தாலுமே இப்ப இந்தந்த பனி மூட்டம் எல்லா இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல எதாச்சும் வண்டி வச்சுனாலு உங்களுக்கு தெரியாதுங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வளைவா இருக்கட்டு நீங்க போரா எடமா இருக்கட்டும் ஆறன் அடுச்சிட்டு லைட்டு போட்டு தாங்க போற மாரி இருக்கு
சேரி சேரிங்க நம்ம வால்பாறைக்கு நம்ம போகும்போது இப்ப சாயந்தத்துக்கு மேல நம்மளை போனா நம்மளை உள்ள விடுவாங்களான்னு இல்ல விடமாட்டாங்களா
இல்ல இல்லங்க ஆ ஒரு ஆறு ஒரு ஆறு மணியோட க்ளோஸ் ஆயிருங்க முன்னாடி செக் போஸ்ட் மாரி இருக்குங்க முன்னாடி உள்ள விட மாட்டாங்க
ஓ சேரி சேரிங்க அங்க நமக்கு எதா உள்ள சேரி சேரிங்க
நம்ம புதுசா போறவங்கள விட மாட்டாங்க
அங்க மேல என்னங்க இருக்கு ச கடவுள் இருக்காங்களாங்க இல்ல ஏதாவது வந்து குழந்தைங்க விளாடுற மாரி பார்க்கு அந்த மாரி இருக்குங்களாங்க
அங்க மேல பாத்தீங்கன்னா பார்க்கு அது மாரில்லா இல்லைங்க நீர்வீழ்ச்சி ஒண்ணு இருக்குங்க நீர்வீழ்ச்சி இருக்கு அதுக்கப்புறோ ஆமா வாங்க நீர்வீழ்ச்சி ஒண்ணு இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே டீ எஸ்டேட்டுங்க பாக்குறக்கு அப்படியே நல்லா இருக்கு கூலிங்கா இருக்கும் ஒரு நல்ல ஒரு இயற்கை இயற்கை அதுலா போவேல்லங்க மிஸ் பண்ண கூடாது
செரி சேரி சேரிங் கண்டிப் பா அப்ப நீங்க சொல்லும் போதே எனக்கு அந்த இயற்கைய போய் ரசிக்கணுனு இருக்குங்க கண்டிப்பா ஒரு நாள் நா போறே
ஓகே ஓகே அதே போய் நீங்க ரூம் எடுத்து ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணீங்கனு வைங்க அது உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க நல்ல ஒரு நல்ல ஒரு வியூ பாயி்ன்டா பாத்து நீங்க ஒரு ரூம் போட்டீங்கனு வைங்க அங்க இருந்து பாத்தா மார்னிங் எந்திரிச்சி ஈவினிங் வரைக்குமே பாத்துட்டே இருக்கலாங்க ஃபுட்டு அவங்க இப்ப ரூம்ல நீங்க ஃபுட்டு வந்து உங்க ரூமுக்கே வந்துரு சாப்பிட்டு அப்டியே வேடிக்க பாக்கலா சூப்பரா இருக்குங்க நீங்க அது மாரி எங்கயாச்சு போயிருக்கீங்களா
ஆ நா ஒரு தடவ நா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க குடும்பத்தோட ஏற்காடு போனங்க ஏற்காடு நீங்க சொல்ற மாரி வால்பாற மாரிதாங்க அது வந்து இயற்கைக்காட்சி மாரிதாங்க வளைவு மாரிதா இருக்கு மேல வந்து எவ்வளவோ ஒரு எழுவதுக்கு மேல ஒரு வளைவு இருந்துச்சு ங்க அந்த நாங்க வந்து பஸ்ல தாங்க நாங்க போனோ நாங்க பஸ்ல போகும் போதே வந்துட்டு எங்களுக்கு அப்டியே தல சுத்ரமாரி இருந்துசுங்க ஒவ்வொரு வளைவுலயுமே நாங்க திரும்பும் போதுமே
ஓகே ஓகேங்க
ஆ ஆனா வந்து ரொம்ப ஆனா பஸ்ல இருந்து நம்ம பாக்குபோது அந்த அந்த வளைவுலா நமக்கு வந்து ரொம்ப வந்து அழகா இருந்துச்சுங்க அங்க வந்து ரெண்டு பார்க் இருக்குங் க அந்த ரெண்டு பார்க்குமே வந்துட்டு உங்களுக்கு நல்லா இருக்கால நீங்க வந்து விளையாடுறதுக்கு நல்லா வந்து குடும்பத்தோடு நீங்க போய் நல்லா என் ஜாய் பண்றதுக்கா உங்களுக் கு வந்து சரியான எடோ வந்து ஏற் காடுதாங்க அந்த க்ளைமேட்டுமே நமக்கு பாக்குறதுக்கு வந்து ரொம்ப அந்த மே அந்த ஏற்காட்ல இருந்து கீழ இருக்க ஊரெல்லா சுத்தி பாக்கும்போது அந்த இயற் கை காட்சி வந்து ரொம்ப அற்புதமா இருக்குங்க
அங்க எப்டிங்க தண்ணில்லா இருக்குங்களா ஆறு அது மாரி ஏதாச்சு இருக்குங்களா
ஆ அங்க மேல வந்துட்டு ஆறு இருக்குங்க அங்க வந்துட்டு ஒரு வெள்ளி வெள்ளி அருவின் சொல்லுவாங்கங்க அந்த அருவிய நீங்க பாத்தீங்னா வெள்ளி இருக்குலங்க அந்த கலர்மே வந்துட் ட்டு மின்ற மாரியே தெரியுங்களாமா அந்த அருவியில வர தண்ணி வந்து உங்களுக்கு வெள்ளி கலர்ல வந்து தகதகன் மின்ற மாரியே தெரியுங்களாமா அந்த ஒரு அருவிக்கு வந்து நம்ம போய் நம்ம குளிச்சோம்னால நமக்கு எல்லாமே நமக்கு நல்லா இருக்குங்குற மாரி சொல்லிருக்காங்கங்க
ஓகே இங்க இப்ப நீங்க பாத்தீங்கீங்க திருமூர்த்தி மல சொல்லுவாங்க பாத்
ஆ கேள்விப்பட்ருக்கேங்க ஆனா நா இன்ன நா போனது இல்லைங்க நானு
அதுவு பாத்தீங்கனா அது மாரி தாங்க மூலிகை வாய்ந்த தண்ணின்தா அருவின் தா சொல்லுவாங்க அதுலயே குளிச்சோம்னா அது நோய் நோய்ல்லா பாத்தீங்கனா தீந்துரும்பாங்க அங்க நீங்க அங்க போனீங்னாலு ஒரு அருவி இருக்குங்க அது சு நல்லா இருக்குங்க ஃபேம்லியா என்ஜாய் பண்லா
ஓகே ஓகேங்க இதே நீங்க சொல்ற மாரி இந்த மூலிக தண்ணீர்கள் வந்து கொல்லிமலேல கூட ஒரு அருவி இருக்குங்க கொல்லிமலேல இருந்து வர தண்ணிய குடுச்சா கூட உங்களுக்கு கை கால் வலி அந்த அந்த தண்ணில போய் நீங்க ஒரு தடவ அந்த அருவில போய் நீங்க குளிச்சீங்ன உங்களுக்கு தலவலியு உடம்புல இருக்கற எல்லா வலியுமே பறந்து போகும்ன் சொல்லி சொல்லி சொல்லிருக்காங்கங்க
ஆமாங்க கொல்லிமலேல பாத்தீங்னா மொடக்கத்தான் கால்னு ஏதோ ஒண்ணு வித்துட்டு இருக்காங்க ஆட்டுக்காலோ எதுவோ ஒண்ணு
ஆஹ் ஆமாங்க அது வந்து ரொம்ப கெடை ஆஹ் ரொம்ப அது வந்து கெடைக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க
அது எத்தனையோ வருஷத்துக்கு ஒரு டைம் தான் கெடைக்குங்கறாங்க மேம்
ஆமாங்க அது வந்து நாலாயிரம் நாலாயிரம் வகையான நோய்களை வந்து குணப்படுத்தும்னு சொல்லிருக்காங்கங்க
ஆமா ஆமாங்க அதுதாங்க அது அப்ப அப்டிப்பட்ட இதெல்லாம் இருக்குன்னா அது குளுச்சா எப்டி இருக்குன்னு நெனைச்சு பாருங்க
ஆமாங்க நீங்க அதுவும் இல்லாம பாருங்க அந்த கொல்லிமலேல வந்து கெடக்கிற தேன் வந்து ரொம்ப சுத்தமான தேனுன்னு சொல்லுவாங்க இப்ப நீங்க வந்து கடேலல்லாம் தேன் வாங்கி சாப்டுறீங்க இல்லைங்க அந்த தேனை விட கொல்லிமலேல நீங்க வந்து தேன் வாங்கி குடிச்சிங்ன்னா அது உங்களுக்கு ரொம்ப சுத்தமா இருக்கும் அதுல வந்து எந்த ஒரு கல ப்படமே கலக்கலேனு சொல்லுவாங்கங்க
நா வேனா ட்ரை பண்ணி பாக்குறேங்க ஏன்னா கடேல வாங்கறது எல்லாமே பாத்தீங்கன் வைங்க எல்லா சு சுகரே தான் சும்மா சுகர மிக்ஸ் பண்ணி இன்கிரீடியன்ஸ் தேன்லாம் யாரும் எல்லாம் விக்கிறது இல்லைங்க வித்தாலும் நம்ம நேர்ல போய் வாங்குறது இல்லாட்டி ரோட்ல கேது வித்துட்டு வந்தா வாங்கலாங்க கடேல வாங்குனாலும் ஒரிஜினல் தேன் கெடைக்காதுங்க
ஆமாங்க ஆனா நீங்க அந்த கொல்லிமலேல நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரிஜினல் தேன் தான் கெடைக்கு ஏன்னா அங்க வந்து மலைவாசிகள்லாம் வந்து தேன் எடுக்கிற தொழில் தாங்க பண்றாங்க அப்டிங்கம் போது அந்த தேன் எடுக்கிற இடத்துலயே இருந்து வாங்குனீங்னா உங்களுக்கு ரொம்ப சுத்தமான தேன் தாங்க கெடைக்கும் உங்களுக்கு அதுல வந்து எந்த கலப்படமே வந்து கலக்க மாட்டாங்க
இங்க இதுக்காக இங்க இருந்து அவ்ளோ டிராவல் பண்ணி அங்கல்லாம் போ முடியாதுங்க ரொம்ப லாங்குங்க யாராச்சி வாங்கிட்டு அங்க இருந்து உம் சொல்லுங்க கேக்குதுங்க
ஆஹ் இல்ல யாராச்ச உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவுங்களுக்கு ஆஹ் கேக்குதுங்களா
கேக்குது கேக்குது சொல்லுங்க கேக்குது
உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ சொந்தக்காரங்க இரு ஆஹ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யாராவது இருந்தங்கன்னா அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்க கொரியர் மூலமா கூட ரொம்ப தொலைவுல இருக்கவங்களுக்கு கொரியர் மூலமா கூட அவங்களுக்கு அனுப்பி வைப்பாங்கங்க
ஓகேங்க அப்டிதாங்க நான் பாக்கணும் அது மாரி யாராச்சும் இருந்தாங்கன்னா பாத்து நான் கேட்டு பாக்குறேங்க இப்ப தேன் வெலேலா எவ்ளோ போதுன்னு தெரியுங்களா உங்களுக்கு கு
தேன் வெலேலா எவ்ளோ போகுதுன்னு தெர்லங்க நா அந்த மாரி நான் வாங்குனது இல்லங்க நானு ஆனா என் ஃப்ரெண்டு சொல்லி நண்பர்கள்ல்லாம் சொல்லுவாங்க அவங்க சொல்லி நான் கேள்விப்பட்ருக்கேங்க நானு
ஓகே ஓகேங்க
அதே மாரி அங்க பாத்தீங்கன்னா இந்த சமையலுக் யூஸ் பண்ணுவோ இல்லங்க மெளகுனு குரு மெளகுன்னு சொல்லுவாங்கல்லைங்
ஆமா ஆமாங்க அது ரேட்டு் ஓவருங்க
ஆஹ் அந்த மெளகு இல்லைங்க அந்த மெளக வந்து இந்த கொல்லி மளகு இருக்கிற பகுதியில வாங்குனீங்கன்னா அந்த மெளகு கடையில வாங்குற மெளக விட ஒரு வந்து நூறூபா நூ த்தொம்ப ரூவா கொஞ்சொ கம்மியா தாங்க இருக்கு ஏனா அங்க வந்து அதிக வந்து குறுமெளகு ரொம்ப உற்பத்தி ஆகுங்களாமா அதிக உற்பத்தி ஆகும் போது அங்க வந்து ந்துட்டு அதோட அதோட தரொ வந்து கொஞ்சொ மலிவாதாங்க இருக்கு அப்படிங்கம் போது அதோட வெலையு நமக்கு கம்மியாதாங்க கெடைக்கு
ஓகேங்க ஆனா அது வெல ரேட்டுங்க அது அது மாரி கம்மியா கெடைச்சதுன்னா வாங்கி போட்டோம்னா பரவால்லைங்க
ஆமாங்க அது நீங்க வருஷ கணக்குல வாங்கி போட்டாலுமே உங்களுக்கு எதுவுமே த எதுவுமே அது கெட்டும் போகாதுங்க அழிவியும் போகாது நீங்க அத வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல பொருளாவு அது இருக்
இப்ப என்னோட மனைவியே பாத்தீங்கன்னா வெண்பொங்கல் வ ச்சிருக்காங்க அதுக்கே மெளகுதா போட்டாங்க இல்லைன்னு சொல்லிட்டு கடைக்கு போய் வாங்கிட்டு வர சொன்னாங்க சரி அம்பது மெளகு குடுங்கன்னு கேட்ட அம்பது மெளகு அம்பது ரூவாங்கறாங்க என்னங்க ஒரு மெளகு ஒரு ரூவாய்ங்களா ரேட்டு பாருங்க
அப்படி இல்லங்க மெளகோட வில வந்து நீங்க கிலோ பாத்தீங்கன்னா எட்நூரூபா விப்பாங்கங்க உப்ப இப்ப வந்து கம்மியா இருக்கு இதே வந்து மழ காலொல்லா வந்துட்டீங்கன்னா மெளகோட ரேட் வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்க ஏன்னா மழ காலத்துலதா வந்து மெளகு வந்து அதிகம் வந்து மக்கள் இந்த சூப்புக்கெல்லா இருக்குல்லைங்க
உம் ஆமாம்
க்கிறத்துக்கு இந்த இ குட்டப் போறதுக்கு அவங்களா வந்து பெப்பர் தூள் அதிகமாக போறனால மெளகோட மெளகோட தேவ வந்து நமக்கு அதிகமா க தேவப்படுதுங்களாமா
அம்பது கிராம் அம்பது ரூவாயாமாங்க அப்ப நூறு கிராம் நூரூவாய்ங்களா எ ன்னங்க பண்றாங்க இப்டி
வேல என்னைக்குமே ரேட் அதிக அந்த அந்த சீசனுக்கேத்த மாரிதாங்க நமக்கு அதிக இப்ப காய் இப்ப தக்காளியு பாருங்க நல்லா வெயில் அடிக்கும்போது பாத்திங்கன்னா இ மலிவா ரொம் பத்து ரூவாய்கு அஞ்சு ரூபாய்க்கு கூட ஒரு சில கா
ஆமா ஆமாங்க தக்காளிய பாருங்க உம்
நாள் இப்ப நால் நாள் பாருங்க மழ வந்துச்சுங்களா தொடர்ந்து மழ வரும் பாருங்க தக்காளி வெல அறுபது ரூபாய்க்கு போயிருச்சு
உம் இப்ப பாருங்க அறுவரூவா ஒ அர கிலோ நுப்பரூவாங்கறாங்க வெலவாசி வேற ஏறிட்டே போதுங்க
ஆமாங்க ஒரு அர கிலோ நம்ம அர கிலோ வாங்குனோம்னா அதுல என்னங்க ஒரு ஆறு பழம் அஞ்சு பழந்தாங்க நிக்குது சின்ன பழமா இருந்தா ஒரு ஏழெட்டு பழம் இருக்குங்க பெருசா இருந்தா ஒரு அஞ்சு பழம் ஆறு பழந்தாங்க நிக்கு
ஆமாங்க சேரி விடுங்க பாத்துக்கலா இங்கே வெயில் தாங்க அடிக்குது அங்கெய்ங்க ஓகேங்க தோழி உங்க கூட பேசுனது நன்றி தோழி ரொம்ப மகிழ்ச்சியடைகிறேன் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் நண்பன்
சந்தோஷபடுற வேறொரு கால்ல நம்ம சந்திக்கலாம் சகோதரா நன்றி நன்றிங்க